ஹலோ ஆ கேக்குது
ம் நீங்க சொல்லுங்க உங்க லைஃப் பத்தி
ம் ஒங்க லைஃப் சொல்ற மாரில்லா இல்லங்க இப் மிஷின் மாரி போகுது மிஷின் கம்ப்ளீட்லி மிஷின் மாரி போகுது வேலக்கி போறே வரே ஒரு ஃபோர் தர்ட்டி ஆமா ஃபோர் தர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வரே தூங்குறே திருப்பி பத்து மணிக் சாப்புற்றே திரும்பி போய் ஏ சிய போட்டு தூங்குறே திருப்பி நாலு மணிக் ஏன்சுற்றே திருப்பி ரெடி ஆய்ட்டு திருப்பி ஆஃபிஸ் போய்றே பேக் டு மட்டுந்தா ஆஃப்னா மட்டு கொஞ்சொ வீடு கிளீன் பண்ற வேல இருக்கு சரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்லனா எப்டி அந்த வாரத் து ஒரு வாட்டி பெட்டு் ஃபுல்லா துணி வேர இருக்கு இதல்லா மடிச்சு வச்சிர்னு
அட்லீஸ் ஒங்கள திட்றதுக்காவது யாருமே இருக்க மாட்டாங்க நொய் நொய் நொய் நொய்னு சொல்றதுக்காக யாருமே இருக் க்க மாட்டாங்க நீங்க சாப்பற்றது நீங்க ஏதாவது சாப்புட்டா கூட ஒங்களுக்கு புடுச்ச மாரி ஏதாவது வாங்கி சாப்ட்டா கூட யாருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒங்களுக் சாப்புண்ணுனு தோணுச்சுன்னா கூட சாப்புல்லா ஐ இங்க அதல்லா நொய் நொயினு இருக்காதுங்க இங்க நா ஒன்னு புடுச்சத எடுத்து சாப்டவு முடியாதுங்க ஒரு முட்ட எனக்கு இந்த புடிச்ச நேரத்துல ஒரு ஆம்லெட் போட்டு சாப்புட முடியாதுங்க எனக்கு
தொலஞ்சு போன கோழி கெடச்சிச்சா
இல்லைங்க எல்லாமே செத்து போயிற்ச்சி போல இருக்கு எதுமே இல்ல ஒரே ஒரு கோழி தா இருக்கு
ம்
ம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க இங்க நொய்யி நொய்யி நொய்யி நொயின்னு இருக்காங்கங்க எல்லாரு
நீங்க ஒண்ணு வேலைக்கு போய்டுங்க இல்லன்னா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க
நா வேலைக்கு போறதுதாங்க எதிர்பாத்துட்ருக்கே பட் எ ரெண்டு பசங்கள வந்து இப்போ எ பொண்ணுக்கு நா தேவ என்க்கு நாலாவே தெரியுது நா போயிட்டேன்னா அவளால வந்து மேனேஜ் பண்ண முடியாது
ம்
அதனாலதா அவகிட்ட நா இருக்கே வேலைக்கு போகாம இருக்கே இல்லன்னா நானே வேலைக்கு போயிருப்பே
தேடுங்க வேலைக்கு போணுனு எவ்ளவோ
நெறைய தேடிட்டேங்க நெறைய அப்ளிகேஷன் போட்ருக்கே எதுவுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் கேப் கழிச்சு தா தேடுறே நானு
ம் ஆமா
அதுனால எனக்கு கெடைக்கல
ஒரு வர்ஷோமா
ஆ
ஒரு வருஷோ கேப்புங்ளா
ஆ ஒரு வர்ஷோ வந்து ஆ மைட் பி
ம்
நா நெறைய எடத்துல தந்து அப்ளிகேஷன் கூட போட்ருக்கே பட் வந்து எங்கயுமே எங்களுக்கு வந்து கெடைக்கல
ம் நீங்க அந்த வேலைய விட்ருக் கூடாது அப்போ
ம்
நீங்க இப்டி இதுக்கு முன்னாடி பண்ண வேல விட்ருக்காம இருந்திருந்தா கெடச்சிருக்கு
வேல தேடிட்டு தா இருக்கேங்க மத்த எடத்துல கூட தேடிட்டு தா இருக்கே ஆனா அவுங்க வந்து நியூஸ் வர்ல
இன்னு பே கம்மியா சொல்வாங்க ஒரு வர்ஷோ கழிச்சு வந்தா
எனக்கு பே கம்மியா இருந்தாலு ஓகேன்தாங்க நா தேடிட்ருக்கே நெறைய எடத்துல அந்த பே கூட கம்மியா இருக்குற மாரி எங்கேயு எனக்கு கெடைக்க மாட்டேங்கிது நானு அதுக்தா பாத்துட்ருக்கே ஏதாவது ஒரு எடத்துல வந்து க்ளிக் ஆனா கூட போது நா எ வேலைய பாத்துட்டு எ பசங்கள பாத்துட்டு நா இருந்துப்பே
ம் டைம் போறதே தெரியாது நீங்க ஒங்கள்ட்ட பேசுவங்களுக்கு நம்மகிட்ட அதெல்லா இருக்காது கொஞ்ச நாள்லயே
அந்த வேல நா என்னுடைய பழைய வேலைய எதுக்கு விட்டேன்னா எ பொண்ணுனாலதா அ அவங்க வந்து அவங்க கத்தக் கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ட்டாங்க சத்தொங் கேக்க கூடாது பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது எ பொண்ணு வந்து நைட்ல நா ஷிஃப்ட் ஒர்க் பண்ணா கூட என்சுப்பா என்சிக்கக் கூடாது க சத்த வரகூடாது பசங்கள்து ரம்மின் சொல்ல ஆரம்பிச்ட்டாங்க அதுனால வந்து இப்போ என்னுடைய ஜாபுடைய இது வேஸ்ட் ஆயிரு பிளாக் மார்க் ஆயிரு
உ உ
நாளைக்கி அவங்களே வேலைக்கு விட்டுட்டு போ இது மாரி ஆடுச்சுன் சொல்ட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பா ஒரு பிளாக் மார்க்கு வந்துடு அந்த பிளாக் மார்க் விழ கூடாதுனால தா நா வந்து அ நா இது பண்ணிட்டே நானே ரிசைன் பண்ணிட்டே
த்ரீ மந்த்ஸ் ங்களா த்ரீ மன்ஸ் பேப்பர் போட்டி ருந்தீங்களா
த்ரீ மன்ஸ்லா இல்ல எனக்கு ஒரு ஒன் மன்துலியே வந்து லீவிங் கெடச்சிடுச்சு
ஓகே
தெட்டி டேஸ்தா எனக்கு ரிலீவிங் கெடச்சுருச்சு ரிலிவ் ஆயிட்ட அதுக்கூட பட்டு ஏ மேனேஜர்லா ரொம்ப என்னைய ரிக்கோஸ்ட் பண்ணாங்க எனக்கு என்னோட மேனேஜர் மேனேஜரோட மேனேஜர்லா ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஏனா வந்து நா நெக்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ரொமோஷன் கெடைக்க வேண்டியது நா என் பிரெக்னன்சி லீவுக்காக நா போறதுனால என்னோட ப்ரக்வ ப்ர ப்ரமோஷனே டிலே இது பண்ட்டாங்க ஸ்டாப் பண்ட்டாங்க அவ்ளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க அங்க என்னோட ஸ்கேரெடிட் ஸ்கோர்ஸ்லா நல்லாருக்கு பட் என்னாச்சுனா வந்து அ மாயி மேனேஜர் வந்து ரொம்ப ரிக்கோஸ்ட் பண்ணாங்க என்னைய நீங்க வந்து எதாது கேர் டேக்கர் வச்சு என்னோட ஷிஃப்ட்டே ஸ்டார்ட் ஆறது கால்ல ஆறு மணிக்கு மதியானோ மூணு மணி வரைக்கு இருக்கு கால்ல ஆறு மணிக்கு எந்த கேர் டேக்கரோ வர மாட்டாங்க பத்து மணிக்கு தா வருவாங்க சேரின்னு சொல்ட்டு மத்தியான ஷிஃப்டு பாக்லா மூணு மணிக்குன்னா மூணு மணி வரைக்கு கேர் டேக்கர் இருப்பாங்க ஆனா நைட் பன்னெண்டு மணிக்குதா முடியு பன்னெண்டு மணிவரைக்கு எந்த கேரட்டருக்கரு இருக்க மாட்டாங்க
அதுக்கு உங்க மாமியார் ஒக்காந் சாப்ட்டு போங்க
அவுங்கல்லா வந்து பாத்துக்க மாட்டாங்கங்க அவங்க வந்து தூங்கணு அதனால வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கே ஏன் கிட்ட குடுத்துருவாங்க ஒம்போது மணிக்கு ஏன் கிட்ட குடுத்துருவாங்க
சரி விடுங்க ஒரு நல்ல பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி கெடைக்கு
அதுக்குதாங்க நானு வெயிட் பண்ணிட்ருக்கே கெடைச்சா வந்து வேல முடிச்சிர்லா
நீங் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க ஆனா அதுக்கு மா காஸ் குடுத்துதா உள்ள போற மாரி இருக்கு
அதுக்குதா தேடிட்ருக்கீங்க எதாது வந்து நல்ல ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாது கெடைச்சா போலாங்க உங்களுக்கு எதாச்சு இருந்தா சொல்லுங்க
ம் கண்டிப்பா சொல்றே ஒர்க் ஃப்ரம் ஆஃபிஸ்க்கு இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு தெரில மே பி நா கேட்டு சொல்றே
ம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாது இருந்தா சொல்லுங்க
ரெண்டு பசங்கல ஸ்கூல்ல சேத்துட்டா ஆஃபீஸ் போயிட்லா அது வரைக்கு கொஞ்சோ கஷ்டந்தா
நானு இப்ப இந்த பையனு வந் பையன் ஸ்கூல் படிக்கிறா பொண்ணு வந்து
ஸ்கூல் போவ ஆரம்பிச்சுட்டா தெரியாது
அ எனக்கு ஃப்ரீ ஆயிரு
ம்
அதா பாத்துட்ருக்கே
இட்ஸ் ஓகே
அப்பறோ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல உங்க அம்மா வன்ட்டாங்ளா
ஆ எங்க அம்மா அப்பயே வன்ட்டாங்க நைன் ஃபிஃப்டி சம்திங் அப்பயே வன்ட்டாங்க வந்து படுத்துட்டாங்க டயடா இருக்குன்னு போகும்போதே கச கச இருக்கு ஒடம்பு ஒரு மாரி இருக்குன் போனாங்க இங்க வந்து படுத்துருப்பாங்க
சேரி சேரி சாப்ட்டாங்ளா தண்ணி குடிச்சாங்ளா
இல்ல இதுக்கு மேல்தா எங்க அப்பா வர்னு
ம்
கொஞ்சோ மாசோ ஸ்டார்டிங்னால வியாபாரமில்ல போல ரெண்டு பேருமே டல்லாருக்காங்க
அப்டிதாங்க இருக்கு மாசோ ஸ்டார்டிங் மாச கடைசியில வந்து டல்லாருக்கு அதுக்கப்புறோ கொஞ் நடுல வந்து நல்லா பிக்கப்பு பண்ணுவாங்க
ம் எங்க அப்பாவு ஃபோன் பண்ண ஒரு மாரி டல்லா பேசுனாரு வெச்சுட்டே இவங்களும் ஒரு மாரி டல்லா வந்துட்டாங்க செரி ஓகே பாத்துக்கலான்னு விட்டுட்டோ
ம் ஒன்னா
ஒரு நாள் நல்லாருக்கு ஒரு நாள் நல்லாருக்காது அதுகொன்னு பண்ண முடியாது
ஆ
ம்
அப்புறோங்க சொல்லுங்க
ம் ம் எங்க அப்பா கிட்ட ஃப்ரைட் ரைஸ் கேட்ருக்கே பாக்குறே அந்த சைடு போனா வாங்கிட்டு வரே இல்லன்னா அப்டின்னு சொன்னாரு இல்லன்னா கூட சொல்ல பாக்கற சொல்லியிருக்காரு வந்தா வர்ட்டு இல்லன்னா ஓகேதா ஒ இது வேற இல்லன்னு சொன்னாரு சேல் வேற இல்லன் சொன்னாரு சேரி போர்ஸ் பண்ணிட்க்கிட்டு இல்லன்னா இங்க இருக்கு கொழம்பு ஊடுண்ட கொழம்பு மட்டன் சாப்ஸாகல்லாவு சாப்பாடு இருக்கு அதையே சாப்ட்டுப்போ முட்ட வெச்சுட்டு
செரி செரி செரி செரி ம் அப்புறோ நாளைக்கி ஆபீஸ் போனுமா நீங்க
ஆமா கால்ல ஏன்சி இன்னு வேலருக்கு கொஞ்சோ அங்கங்க டஸ்ட்டாருக்கு கால்ல டஸ்ட்ட கிளீன் பண்ண திருப்பி பெருக்கி திருப்பி பால்கெனிகெல்லா கிளீன் பண்ணி நேரய வேலருக்கு தூங்கணு அதுதா மெயின்னு தூக்கமே வராது எனக்குப்போ டெய்லி ரெண்டு மணியாகுது ஆப்லலா தூங்க ரெண்டு ரெண்டர
ஓஹோ
அந்த நைட் ஷிப்ட் அப்டியே பழகிரிச்சு
புரியுதுங்க புரியுதுங்க
உ
அப்புறோ இந்த வாரோ என்ன ஸ்பெ நா இன்னு கொஞ்ச நேரத்துல தூங்கிருவேங்க
உங்க ஹஸ்பான்ட் வன்டாங்களா
ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கி இல்ல நாளைக்கிதா வருவாருன் நெனைக்கிறே
ம் ஓகே தாம்பரம் போயிட்டாருங்ளா
ஆமா அவர் ஒர்க் பண்ண போயிருக்காரு நாளைக்கி வந்துருவாரு ஒகே டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க
ஓகேங்க பாய்